வ
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஏ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா அவ ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணனு அவளோட பாய் ஃப்ரெண்ட் க்கு அப்டின்னு
ஓகே
ஐடியா தா கேட்டுட்ருக்மோ சொல்லிட்ருந்த
ஏ ஃப்ரண்டும் டெக்ஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் டே ரொம்ப பயமா இருக்கு அப்டின்னு சொல்லி பொழம்பிட்டு இருக்கா
ஓ அப்டியா
ஏ கிளாஸ்ல இருக்கவங்க பசங்கள்லா கேவலமா இருக்காங்கங்க சீனியர்ஸ் கூட கொஞ்சோ அழகா இருக் ஆஹா அந்த கிளாஸ்ல என்ன போவ சொன்ன பரவால்லன் பொழம்பிட் ட்ருக்கா
அது எப்போமே அப்டிதா நம்ம கிளாஸ்ல இருக்றவங்க வந்ட்டே
கொஞ்சோ பாக்கற மார்ருக்க மாட்டாங்க
அது எல்லாமே அது ஒரு யூனிவர்செல் ட்ரூத்துன் நெனைக்கிற
அது என்னமோ உண்ம தா எல்லாத்துக்குமே அப்டிதா இருக்கு
ம் ஆமா
அவ நோட்ஸ் கேக்குறேன்னு வேணா போயி பேசிட்டு வரட்டுமா தெய்ட் கிட்ட வந்துருமா அப்பில்லா சொல்லிட்டு இருந்தா நா வாய மூடிட்டு இரு அங்க போய் எதுவு ஆரம்பிச்சுடாதேன்னு சொல்லிட்ட
ஓ
அவ ஃபிளட் பண்ண மட்டு தா லாய்க்கு யார்யு லவ் பண்ண மாட்டா
அது பெட்டர் ஃப்ராட் பண்றதோட நிறுத்
திரிப்பி ஃபிளட் பண்ணுவா சூப்பரா ஃபிளட் பண்ணுவா நமக் க் இங்க ப் அல்லு உடு க்யூ நூ பசங் கிட்டலா பேசுறா ஆனா அவ பாத்துக்கு சம்மையா
அதுக்கெல்லா ஒரு அதுல்லா ஒரு டேலன்ட்ன் நெனைக்
அது உண்மையிலே டேலண்ட்தா நமக்கு அந்த டேலண்ட் இல்ல சுத்தமா இல்ல இங்கு வந்துட்டு வெ தங்கச்சி அட்ரஸ் என்னமான் கேட்டா பத்தடி தள்ளி ஓடி போயிருவ நாலா
ம்
நெனோபோஃபியா மாதிரி தா அப்டியா என்ன அப்டிதா சொல்லுவாங்க சர்மிளாக்கு மென்னோபோஃபியா அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ ஆ அப்றோ
அப்பறோ உங்களுக்கு இந்த மாரி இருக்கா பயோ
இவ்ளோ பல்லி ஓட்ற அளவுக்குல்லா பயோ இல்ல ஏதாவது கேட்டா என்னன்னு பதில் சொல்லிட்டு உள்ள கொஞ்சோ லைட்டா பயமா இருக்கு இருந்தாலு வெளிய பயம் காட்டாம அவுங்க எதாது கேக்குறதுக்கு பதில் சொல் ட்டு ஆ ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஐயோ செம பயமா இருக்குடி அப்டிம்பே
ஆ பதில் கூட சொல்ல மாட்டே நா அவள கூப்டுட்டு டீ இவரு என்னவோ கேக்குறாரு பாரு நா அவ அவ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்குவே ஓ அந்த பைய கேவலமா பாப்பா யார்ரா இவங்கிற மாரி
ஆமா அவ்ளோ மோசமால்லா இல்ல
இல்ல அது ஒரு மாரி அவமானமாதா
ம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்டில்லா இல்ல ஏ ப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாலியா பேசுவாங்க அவுங்களயே அவங்களே ஏண்டா கேட்டோ அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு கேப்பாங்க அவுங்க கிட்ட கேப்பாங்க நீங்க எங்க இருந்து வர்ரீங்க
ஆ அவுங்க போய் வம்பிழுத்துட்டுருப்பாங்க ஜிம்முக்கு போவீங்களா என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு விட்டா பி எம் ஐ டெஸ்ட் எடுப்பா
அப்டிதா கேப்பாங்க ஆனா அவ்ளோளா இல்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு நா பதில் சொல்லிட்டு அப்டியே ஒரு ஓரமா வந்துருவே.
ஆனா சூப்பரா ஜட்ஜ் பண்ணுவாங்க ஒரு கான்வர்சேஷன்லயே இப்டி இப்டி கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் டாக்ஸிக் எல்லா எல்லாத்தயுமே சொல்லிருவானுங்க. ஒரு கான்வர்சேஷன் முடிச்சிட்டு வந்தவுடனே சொல்லுவாங்க சச்ச ரெட் ஃபிளாக் முடியுமா
ஆமா
அது என்னமோ நம்ம ஆ எல்லா கேங்க்லயு வந்துட்டு என்ன நம்ம மாரி ஒரு உருப்படாதவங்களு இருப்பாங்க
ஆனா ஏ கேங்ல மட்டு அப்டி யாருமே இல்ல
எங்க எங்களது நா தா
சரி சரி சரி
எல்லா நல்லா பேசுவாங்க நா மட்டு தா பயந்து ஓடுவே அதுனா அதுனாலயே நா வந்துட்டு தேடி போய் கேள்ர்ஸ் காலேஜ்ல சேந்திருக்கே
ஓ கேர்ள்ஸ் காலேஜ்ல எங்க வீட்ல நா கேட்ட கேள்ர்ஸ் காலேஜ்ல சேந்துக்குவா ஏன்னா ஸ்கூல் ஃபுல்லாவே கேள்ர்ஸ் தா அப்டியே காலேசுலயே சேந்துக்குவே அப்டின்னு கேட்டே வீட்ல வன்ட்டு ஆனா எந்த ஒரு மெடிக்கல் காலேஜு கேள்ர்ஸ்க்குன்னு கோயேட்டாத இருக்கு
ஆமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு கோயேட் அந்த மாரி இருக்கு கேள்ர்ஸு இருக்கு மெடிக்கல் பெருசா அப்டி இருக்காதுல்ல
ஆமா அப்றோ எங்க கிடைச்சதோ அங்கயே சேந்துட்டே
இப்பதிக்கி நம்ம மைண்ட் செட் எப்டி ஆயிருச்சினா காலேஜ் கெடச்சா போது
ஆமா எந்த காலேஜ்ல்லா இல்ல காலேஜ் கொடுங்கையா ட்ரெஸ் எல்லா எடுத்தாச்சா காலேஜ்க்கு
ஒரு நாலஞ்சி செட் எடுத்து வச்சிருக்கு நா பத்தாதுன்னு சொல்லிருக்கே
ஓ ஓகே ஓகே ஏ ஃப்ரெண்டுல்லா என்ன கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லா எடுத்து நீயு எடுத்துக்கோடி அப்டின் எனக்கு யூனிஃபார்ம் டீ அப் ஓ பாவா ஏன்டீ அப்டின்னே ஆமா அது ஒன் மந்த்துக்கு வேனா டிரெஸ் இருக் கு அதுக்கப்றமா என்ன பண்றது அதனால யூனிஃபார்மே ஓகே அப்டினு எனக்கு ஒரு ஒன் மந்த் மட்டு கலர் டிரஸ் போட்றக்கு பர்மிஷன் குடுங்க அதுக்கப்றோ நானு ஃபுல்லா யூனிஃபார்மே போட் டுகிறே அப்டிங்கற மாரி இருப்பே நானு
ஆ ட நோட் பண்ணிட்டே இருப்பாங்ளோ இது நம்ப அன்னிக் போட்டு வந்தோன்ட்டு யோசிட் ருவாங்ளோ அது ஒரு மாரி பயமாவே இருக்கு கேட்டுட்டாங்கனா மானோ போச்சி நோட் நம்மக்கு பய இருக்குல நோட் பண்ணிட்டாங்களோ போட்டது ஒரு வாரோ கழிச்சுதா இருக்கு ஆனாலு ஒரு வாரந் தானே போட்டோ கண்டுபுடிச்சிருவாங்களோ அப்டிலா இருக்கு
ஆமா நல்ல வேல யூனிஃபார்ம்
அந்த விஷ்யத்துல நீங்க தப்பிச்சிடீங்க
ஆமா பின்ன ரொம்ப ஹெக்டிக்கான டேஸ்லெல்லா பொயிட்டு இருந்தே காலையில எந்திரிச்சி டிரெஸ் எல்லா தேடிட்ருக் க முடியு அதுவு நா படிக்கிற காலேஜுக்கு நா படிக்கிற கோர்ஸுக்கு அசைன்மெண்ட்டு அது இத ஒரு கொஞ்சோ பண்ணி வந்தா போது எனக்கு நாலு வருஷோ சர்வே பண்ணா போது ஆமா இந்த போட் டாப்பர் அந்த மார்லா வேண்டா எனக்கு சர்வைவ் பண்ணிட்டு நா வந்தா போது அவ்ளோதா நாலு வர்ஷோ எந்த ஒரு அரியர் எதுவு இல்லாம
வெள்ல ஒரு சர்ட்டிவிகேட்டோட வந்துட்டா போது
ஒரு நல்ல மனநிலையோட வெளிய வந்தா போது எனக்கு
வேற எத்துவு வேண்டா எனக்கு
ஆமா ஏ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா இப்பவே கேட்டு வச்சிட்டே நீங்கலா ஆர்ட்ஸ் காலேஜ் தானே போறீங்க ஒங்ளுக்கு அவ்ளோ அசைன்மென்ட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லா இருக்காது எனக் இருக்கு வரையர்துக்கெல்லா இருக்கு வரையறது நீ பண்ற எழுதுறது இவ பண்ற நீங்க இங்க முடிச்சி தரிங் க அப்டின்னு சொல்லி வச்சிருக்கே எல்லார்டையு
ஆ எனக்கு இப்டி ஒருத்தி சொல்லி வச்சிருக்கா
ம்
வரஞ்சி மட்டு குடுத்துரு நீ என்ன கேட்டாலு நா செஞ்சி தரே அப்டினு
நா ஸ்கூல்லேயுமே பயாலஜி எடுக்கவே இல்ல பயாலஜியே எடுக்காம எனக்கு இங்க போயி நா கேட்டே ஃபர்ஸ்ட்டு இது கேட்டே இந்த கோர்ஸுக்கு பயா லஜி எடுக்கனுமா அப்டீனு கேட்டப்ப இல்ல ஆப்ஷ்னல் தா ஆனா இங்க வந்து எக்ஸ்ட்ரா பயாலஜி படிப்பி ங்க அப்டினாங்க நா பயாலஜி எக்ஸ்ட்ரா என்ன போய் படிக்க போறே பயாலஜிக்கல் நேம் எதுமே எனக்கு தெரியாது வ ரைய தெரியாது எனக்கு ஒரு சர்க்குள் கூட கரெக்டா வராது இதுல நா எப்டி இதெல்லா வரைவே எப்டி பயாலஜிக்கல் நேம் எனக்கு தெரியு பாக்டீரியா அது இது என்னலாமோ சொ
கேரட்டுக்கே வேற எதோ வித்தியாசமான பேரு வச்சிருப்பாங்க
ஆமா கெமிஸ்ட்ரியு பயாலஜியுந்தா ஆமா கெமிஸ்ட்ரி பயா லஜிதா இம்பார்ட் டனாமா எனக் கெமிஸ்ட்ரி எல்லா சுத்தமா வராது சுட்டு போட்டாலு எனக்கெல்லா வராது நம்ளுக்கு கெமிஸ்ட்ரி நேம்மு அதெல்லா எனக்கு பப்ளிக்கே அவாய்ட் பண்ட்டு போனே
பாத்து இது மட்டு வரக்கூடாது இது மட்டு வரக்கூடாது அப்டீன் யாரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நெனச்சிட்டு போனே
ஆமா அங்க ஃபுல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டு தானாமா வேற எந்த கெமிஸ்ட்ரியு இல்ல
மெடிக்கல்ல வந்துட்டு கெமிஸ்ட்ரியு பயாலஜியு தானே இப் கூட இருக்குன் நெனைக்கிறே நா ஒங்ளுக்கு ஒரு ரெண்டு பேப்பர் என்னமோ இருக்கு
ரொம்ப ஒரு இம்பார்டன்ட்டா எல்லா இருக்காது
ஆ
என்னப் பண்ணப் போ ஒருமா தெரியல எல்லாருமே சொல்றாங்க இது ரொம்ப கஷ்டம் இதுக்கு பதிலா நீ நர்சிங்கே படிக்கலா அப்டின்னு ங்கறாங்க நார்சிங்கக்கு பயாலஜி வேணுமே ஆமா ஆமா எடுத்து அங்க பீஸ் எல்லாமே கட்டி எல்லாமே பண்ணியாச்சு இப்ப சொல்றாங்க இதுக்கு பலம் பெசாம அதுவே எடுத்துருக்கலா இது ரொம்ப கஷ்டோ இது ரொம்ப ஹிஸ்டரி எல்லா ரொம்ப நறைய படிக்க வேண்டியதா இருக்கும் அப்டி இப்டின்னு
நான் வந்துட்டு டேட்டா செஞ்ச் எடுக்கற வரைக்கு யாருமே இந்த குரூப் எடு அந்த குரூப் எடுன்னு சஜஷன் தர்ல எடுத்தது அப் அப்புறமா இதையேன் எடுத்த பேசாம நீ இந்த காலேஜ் போயிருக்கலா நீ பெசாம இந்த கோர்ஸ் எடுத்துருக்கலா பெசாம பெசாம நீங்க கொஞ்சம் பெசாம இருங்களே
ஆனா இப்ப எல்லாருமே டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் நறைய பேர் டேட்டா சயின்ஸ் தான் எடுத்திருக்காங்க
ஏ ஐ இல்லாம வெறும் டேட்டா சயின்ஸ் தான் கடைச்சிது அதனால அவுங்க யோசிக்கிறாங்க
என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இது காலேஜ்ல பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச் ட்டு இப்போ டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு கோர்ஸ் மாரி சிக்ஸ் மந்த் கோர்ஸ் மாரி
ஓ அப்படி எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க ஆன்லைன் கோர்ஸு இந்த டூட்டோரியல் சென்டர் சின்ன சின்ன கோர்ஸு அப்படி ஏன்னா ஒரு டிகிரி ஆறு பத்த மாட்டேங்குது எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாச்சு இருக்காந்தாக் கேக்குறாங்கள தவிர என்ன கோர்ஸ் படிச்சீங்க
ஆமா நீ ஆ வீட்ல அத மெயினிக்காதா எடுத் துதான் மெடிக்கல் போ சொன்னாங்க மெடிக்கல்னு ஒரு டிகிரி போதும் எக்ஸ்ட்ரா நீ எந்த டிகிரி பண்ண தேவையில்ல ஆ அதுக்கே வேல்யூ இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெயின் ரீஸன்காக தான் எனக் னே
மெடிக்கல் எடுக்னு ஆமா அது உண்மதா மெடிக்கல் எடுத்தா ஒரு டிகிரி அந்த டிகிரில கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் கம்ப்யூட்டர்னா வந்துட்டு அப்டேட் ஆக அப்டேட் ஆக நாங்க அத படிச்சுக்கிட்டே இருக்கணு புதுசா ஏதாச்சும் ஒன்னு வந்துச்சுன்னா அதை நாங்க கத்துக்கணு அப்படி இல்லன்னா ஃபீல்டு அவுட் ஆயிருவோ
ஆமா என் ப்ரெண்டு இத்தான் பொழம்பிட்டே இருக்கா அவ காலேஜ் முடிச் தான் முடிச்சுட்டு இப்ப கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா சொல்ற படிச்சுட்டே இருக்கணும்மாமா லைஃப் புல்லா என்ன டீச் பண்ணிட்டு வராங்வங்களா கூட இப்ப படிச்சுட்டு தான் இருக்காங்களாமா அவங்களோ
ஆமா கத்துக்கிட்டே இருக்கணு அப்டேட் ஆக அப்டேட் ஆக ஆமா அது ஒண்ணுதான் கம்பியூட் டர்ல பிரச்சன நா தெரிஞ்சுதானே எடுத்தோ ஒன்னும் பண்ண முடியாது
கேளுங்க நான் கூப்பட்ரே
ஆ ஓகே